ம்
கேக்குதா ப்ரோ ஆ என்ன ப்ரோ பண்றீங்க
சும்மாதா ப்ரோ டீ குடிஸ்ட்டு வெளிய வந்த
அ அ இது இதுவரயு நாலு போய்ட்ச்சி ப்ரோ வேஸ்ட்டா ஹலோ ஹலோ ப்ரோ கேக்கவே இல்ல ப்ரோ
ஆ இப்ப கேக்குதா
ஆ கேக்குது ப்ரோ கேக்குது ப்ரோ
ஆ அத்தா டீ காஃபி எல்லா முடிஞ்சான்னு கேட்ட
அதெல்லா இல்ல ப்ரோ நான் தா சொன்னனே ஆமா
அ சேரி ப்ரோ பசங்களோட எல்லா விளாட போயிட்டு இருந்தீங்ளா என்ன
அ
பசங்களோட விளயாட போயிட்டீங்ளா
இல்ல ப்ரோ எங்க அப்பா வந்து நாவ் ஜெராக்ஸ் அடிக்கணுட்டு ஒரு எடத்துக்கு போயிட்டு வர சொன்னாரு ப்ரோ அது அதனால ஆ முஞ்சிச்சு ப்ரோ
சேர் சேரி
அனால போயிட்டு அதா ப்ரோ எப்டி சொல்றது உரும் டஸ்டு வண்டி லாரிங்க ரொம்ப போய் போவுது அன் சைடு அனால போயிட்டு சீக்கரோ போயிட்டு அப்டியே வந்த
கோயிலுக்கெல்லா போவீங்களா நீங்க
ஆமா ப்ரோ
எப்ப எப்ப எப்பயாது ஒரு டைமா இல்ல ஏதாது பங்க்ஷனுக்கு நா போவ ஏதாது விசேஷம்
எப்பவுமே முருகர் கோயிலு வந்து வீக்லி ஒன்ஸ் போயிடுவ ப்ரோ செவ்வா கிழமைன்னா
ஓக்கே ஓக்கே வீட்டு பக்கத்துலயே இருக்கா
ஆமா ஆமா பக்கத்துல தா ஒரு டுவெண்டி கிலோமீட்டர்ஸ்சு
ஓக்கே ஓக் ஓ டுவென்டி கிலோமீட்டர்ஸ் பக்கமா ஓக்கே ஓக்கே
அனால அப்டியே போய் அன்னைக்கு ஏன் போனன்னா ஆமா அ ஆ பசங் கூட பசங்க கூட போவ ப்ரோ ண்ணா அண்ணா நா ஹலோ நீங்கல்லா போமாட்டீங்கில்ல
அத்தா போவே வீட்ல இருந்து நா கூப்புடுவாங்க எப்பயாது ஒரு டைமு அப்ப போவே
அ அ அ ஓக்கே ஓக்
அது அதுல்யே ஆ சும்மா போய்ட்டு வந்தா அவ்ங்கா வீட்ல அம்மாக் கூப்டுவாங்க பாடா அதுமா அவங்கள்க்கு ஒரு மைண்ட் அப்செட் ட்டா இர்க்கோ ஏதோதோ வேண்டுதல்னா குப்டுவாங்க போய்ட்டு வர்னு ஆமா
ரொம்ப லாங்கா
இல்ல பக்கமேதா வாக்கபல் டிஸ்டன்ஸ் தா நம்மல்லா இருவது கிலோமீட்டர் கெல்லா வார் துக்கெல்லா போய்ட்டு வர முடியாத் ப்ரோ நம்மல்லா ஒரு அத்தா ஒரு கிலோமீட்ருக்குள்ள இக்குர டிஸ்டன்ஸ்சுனா அவுங்க எப்ப வேணான் போய்ட்டு வர்லா ஏனா இந்த வெள்ளிக்கிழமனா போவாங் இல்லையா சில பேரு
ஆ
ஆ வெள் சனிக்கிழம எல்லா அதுக் போவாங்க அந்த மாரி ச்ச அதனால் அப்பு மட்டு போவோ கூட
சேரி ப்ரு செரி புரோ அதே ச்சா வீக்லி யன்ஸ் போய்டுவோ
ஓகே ஓகே ஓக் ப அதா பசங்களோட இந்தா வீட்ல இந்தா வீட்ல கூப்புறப் இப்போ போ மாட்டோ இல்லியா ஆஹா
இல்ல இல்ல வி வீட்லப் பா எப்டி சொல்றதே வீட்ல கூப்டால்லா போ ஆனா வீட்ல வர்மாட்டாங் நான் தா போனே அவ்ல்தா ஆ மா சும்மா ஒரு போய்ட்டு சாமி பாத்தா மாரேர் ஓ அமிதியாவு இருக்கு அதனால
ஆ அந்த அதுல வந்து அந்தஸ் ஹம் ஒரு நா ஆவ் ஒன்பது கா அன்த்து நவக்ரக் கம் சொல்லுவாங்குள அதல்லா தெரிமா அதுக்கல்லா போய் அ கும்பிடுவீங்களா இந்த கோயில்ல எல்லாத்லு ஆமா இந்த ஒம்போது க்ரகணங்கள்ஸ்
ப்றோ நா போற எத்துல அந்த நா வந்து செவ்வால் கெழம தா போவே ப்போ வந்து செம்ம கூட்டமா இருக்கு அந்த சைடு விட மாட்டாங்க
ஓகே ஓகே
ப்ரோ லாங் கேக்கல ப்ரோ எதுமே
ஆ கேக்குதுா அப்போ
ஆ கேக்குது கேக்குது
அதா அதுதா அத் அந்த அத அந்த இதெல்லா நீங்க அந்த எரு சொல்றது
அந்த டைம்ல அது அந்த சைடு விட மாட்டாங்க ஏன்னாவ் எல்லா கூட்டமு அந்த சைடு சாமி கும்புட போய்டுன்ட்டு
சரி
அப்டியே அப்டியே அம்ச்சி உடுவாங்க அந்தனா அதனால அந் சைடு உட மாட்டாங்க
அதுக்கு வந்து நா சில பேர வந்து எப்பமே வந்து இந்த சனிக்கிழம வந்து அங்க அதிகமா கும்புடுவாங்க ஆ ஏனா அந்த ஒரு செ சில பேர் டைம் சர்லன்னு ஆவ் புக்கோ அந்த ஜாதகத்த சொன்னாங்கன் அதுக்குன் ஆமா அங்க பண்ணுவாங்க
மே
ஆமா ஆமா ஆமா
கையெத் கையெத்து கும்புட கூடாதான் நன் சாமி
ஆமா கையத் தூக்க கூடதா புரில
கையே கைய எடுத்து கும்புட கூடாதுன்னு சொல்றாங்க சாமியா
அப்டியே இல்லா இல்லையே ப்ரோ அப்டியோ ஏன்னா ஒவ்வொரு எடத்துல ஒரு ஒரு கல்சர் நம்ம வந்து அந்த ச அந்த சாமிங்கில நம்ம கும்புறபோ க்ளாக் வாய்ஸ்ல சுத்துவோ சில பேர் வந்து ஆண்டிக் க்ளாக் வைஸ்ல சுத்த சொல்வாங்க அதெல்லா ஒன்னு தெரியாது நம்ளுக்கு நம்ளுக்கு ஒரு ஒர்த்தரு ஒரு ஒரு ரூல்ஸ் ஒரு ஒரு கோயில் அந்த பிரதேசோ அந்த சொல்வாங்க இல்லியா அ அப்ப மட்டு ஒண்ணு ஒண்ணு சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் எல்லா நம்பளுக்கு தெரியாது
ம் ம் ம்
நம்ம போவோ அது வந்து எப்பவுமே ரெகுலரா நம்ம என்ன பண்றோமோ அது பண்ணிட்டு வந்துருவோ இந்த சில பேர் என்னா பண்ணுவாங்க இந்த எல்லாரு ஒரு அ ஒரே ஆ எப்டி சொல்றது ஒரே க்ளாக் கு வைஸ்சா ஒரே க்ளாக் வய்சா சுத்தனா பரவால்ல அதுல கா காமெடியா இருக்கு என்னனா ஒருத்தரு வந்து க்ளாக் வய்ஸ்ல சு சுத்துவாங்க அவுங்களையே ஆப் போசிட்டா ஆன்டிக்ளாக் வைய்ஸா இன்னு ரெண்டு பேரு சுத்துவாங்க அது என்னமோ ஏதோ வேற மாரி இந்த சே சேர் கேம் இருக்குல அந்த மாரி இருக்கு பாக்குறதுக்கு
இது ஆ
அதுல எடமே சின்னததா ப்ரோ இருக்கு அதுல எப்டி ப்ரோ ஆப்போசிட்லயு வர்றது இந்த சைட்லயு போறது எப்டி ப்ரோ
இப்ப ஒருத்தர் வந்து ஸ்டாட் பண்றாரு ஃபஸ்டு அவ்ரு ஆன்டி க்ளாக் வைய்ஸா கும்ட்டு சுத்துறாரு ஒம்பொது சுத்துக்கள் அவ்வ க ஆ அது அவ்ருகுக்கு மேல இப்ப நா நா ஒருத்தே இருக்கே எனக்கு பின்னாடி ஒருத்தர் நிக்குறாருனா அவர் வந்து ஆன்டி க்ளாக் வைய்ஸு அப்டி சுத்துறாரு அதொரு காமெடியா தா இருக்கு ஒரு ஒருத்தர் ஒன்னொன்னு சுத்துவாங்க சிலர் அதா சொல்லுவாங்கல்ல சிலர் ஆ க அந்த கடவுள் அந்த இருக்குனா நம்ம அதெல்லா தொடக்கூடாது அ அது ஒரு கான்செப்ட் ஒரு ஒரு எடத்துல ஆ செலய தொடக்கூடாது செலய தொட்டு கும்ட கூடாதுன்னு அது ஆ ஆ ஓர் ஒரு எட்த்துல இப்பல்லா முன்னல்லா வந்து அ கற்பூரோ அந்த இதெல்லா வந்து எங்க வேணாலு இது பண்லா இதுக்குனு தனி ஒரு இது குடுத்து அங்கதா ஏத்தணு ஏன்னா அது கழுவ முடியாது கழுவ அந்த ஒரு கருப்பான ஒரு இது வருல டுல்ல ஆயில் இது மாரி ஆய்டு அது ரொம்ப நேரோ எரிஞ்சிட்டே இருந்தா அந்த கல்லு வந்து உருகுற மாரி அது ரொம்ப இதுக்கு இதாயிடு கிளீன் பண்ண முடியாதுனு அதுக்கு மாத்த சொல்லிட்டாங்க இப்போலா முன்னெல்லா வந்து செலய வந்து அ சில எடத்துல வந்து சில கோயில்ல மோஸ்ட்லி லேடிஸ் என்ன பண்ணுவாங்க அது ஒரு அவுங்களோட பழக்கோ அந்த செலய கழுவி தண்ணி ஊத்தி பண்ணுவாங்க இல்லயா எப்போமே அது மாரிலா பண்ணுவாங்க இப்ப எல்லா அது பண்ண விடமாட்டாங்களா
ஆமாமா அது முன்னோரு காலத்துல ப்ரோ
ஆமா அதெல்லா இப்ப மாறிடுச்சு டோட்டலா
ஆமா இப்பெல்லா வந்து ஒரு ஒரு சாமிக்குனு ஐய்ரு வந்துட்றாங்கள்ள
ஆமா அவுங்க அவுங்க போட்ற ரூல்ஸ்ஸு இதெல்லா
ஆமா மா சிட்டா இருப்பாங்க ப்ரோ அயிர்னா
இ இன்னுமே இப்ப கூட நம்மளுக்கு வந்து ய ஆ கோவிலுக்கு போறோ கும்பிட்றோ ஆ அந்த கோயில்ல அந்த
இப்போ ஒ ஒரு கோயிலுக்கு பின்னாடி போய் நம்ம வந்து கும்ட்டு தொட்டு தலய வச்சு வன இது வணங்குறோல்ல அதே அது கான்செப்ட் எல்லா நம்மளுக்கு ஒன்னு தெரியாது இது இப்ப கூட
ம் ம் ம் ம்
எதுக்காக பண்றாங்க
அப்டியா அதெல்லாவ்வா எப்டி அது எல்லா ஒரு
த்து நெறையா கோயில் நெறையா கோயில் டிஃப்ரெ ஆ நெறைய கோயில்ல அது டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட்ல ஆ வழிபடுவாங்க சில கோயில்ல பாத்துருப்பீங்க யூடியூப் வீடியோல இருக்குல சின்ன கேப் இரு கூ அதுல தூந்து
ஆ ஆ
பாத்துருக்கீங்களா அதெல்லா ரொம்ப
இது உள்ள ஒரு சாமி இருக்கு ப்ரோ சிவன் சாமி
ஆமா அ அது எப்டி சொல்றது ஒரு வீடு சைஸ் இருந்தா கூட ஆளுங்க போய்ட்டு வர்ற க்கு இருக்கு சில எடத்துலல்லா இந்த மல மேல இருக்க கோயில் எல்லா ரொம்ப சின்னதா இருக்கு உள்ள போறத்துக்குே குனிஞ்சே போணு குனிஞ்சே வரணு அப்ப அங் ல்லா உள்ள கூட்டோல்லா சேந்துச்சினா அவ்வளதா
ஆ ஆ ஆ அதெல்லா எப்டி சொல்றது அவங்க ஊர் மக்கள் தா அவங்க போவாங்க வெளி ஊர்ல இருந்து போமாட்டாங்க
குல்ல அந்த நுழைவாயல் எல்லா ரொம்ப சின்னதா இருக்கு சில எடத்துல எங்கயோ அந்த பொந்து மாரி ஒண்ணு இருக்கு அந்த பொந்துல தூந்து வர்ர மாரி ஆ நா பாத்தே போனதே இல்ல ப்ரோ நீங்க போயிருக்கீங்களா
போ நா கூட போனதுல்ல நீங்க பருவத மல எடுத்துங்கா அங்க மேல போய் சிவன எப்டி வழிபாடுவாங்க
ஓகே ஓகே அது பத்தில்லா எதுவு பாத்தது இல்ல நேர்ல இது வரைக்கு
நா கூட நேர்ல பாத்ததுல்ல பெரிய மல ப்ரோ அது
செரி செரி
அது
இந்த ஈஷா ஈஷா ஈஷான் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த ஈஷான்ற இது இருக்கு கோய அங்க அங்க போய்ருக்கீங்களா
அங்க போனதில்ல ப்ரோ
பெரி பெரி ஆக்டர்ஸ் எல்லா எப்போ வருஷ வருஷமோ எல்லா அங்க ஆ கூடுவாங்க பா எல்லா பார்ட்சிபைட் பண்ணுவாங்கப்பா பாத்திருக்கீங்களா வீடியோ ஆ சங்கராந்தியா ஆ நவ் சிவா ஆ சிவாராத்ரி சிவாராத்ரி
அந்த அப்ப மகாசிவராத்திரி
ஒகே இத ஏகப்பட்டது இப்போ நம்ம பெஃஸ்டிவல்ஸ் பாத்தா சரஸ்வதி பூஜைன்னு ஒன்னு இருக்கு ந இந்த இது பார் அதுக்கு வந்து அந்த ஆ என்னது ஆ அயுத பூஜ அயுத பூஜைக்கு வந்து அந்த பொறி வச்சி கும்புடுவோ அது ஒரு கான்செப்ட் அப்பம்மா புக்ஸ்ல்லா வச்சி நம்மோ கும்ட்டு நல்லா படிக்கணுன்னு வேண்டி குடுப்பாங்க வீட்ல நம்பளுக்கு ஆமா விநாயகரு கொல்லுக்கட்ட விழுக் கொல்லுக்கட்டல்லா இது வரைக்கும் நம்ம எப்டி ஆமா அது வந்து ஒரு ஸ்வீட் மாறி அது ஒரு
ப்ரோ நா அது ரொம்ப சாப்புடுவ ப்ரோ எவ்வளவு குடுத்தாலு சாப்புடுவே ப்ரோ அது
அது செய்வாங்கல்ல அது எக் எக்ஸாக்ட்டா அந்த பூண்டு இருக்குல்ல அதே பூண்டு மாறியே வெப்பாங்கல்ல அது ஒரு நல்ல இது கோ வேற என்ன ஆ
ரொம்ப புரிய
மாரியம்மன் பண்டிகை நடக்கும் வருஷோ வருஷோ உங்களுக்கு ஆ அங்க எப்டி ஆமா ஃவெப்புல அந்த ஜென்வரில தா மாரியம்மன் பண்டிகை நடக்கும் எங்க ஊர்ல ஆ அதெல்லா நடக்கு சேரி சேரி இப்போ
ஹலோ
ஆ சேரி ப்ரோ பண்ணு ஆ கால் பண்ணுங்க திருப்பியு
உம் சேரி சேரி ப்ரோ